ஹலோ
எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓ நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க வீட் இல்ல எப்படி இருக்காங்க ஓ நல்லா இருக்கு இருக்கங்ங்க ஆஹ் குட்டிஸ்லாம் நல்லா இருக்காங்கங்க ஓ நல்லா போகுது சேரி சேரி அஹ் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது சொல்லுங்க
ஆஹ் என்ன பண்றீங்க வீட்டு எல்லா வேல முடிஞ்சச்சுங்களா
உம் வேலையெல்லாம் முடிஞ்சுங்க இப்பதான் எல்லா சாப்பிட்டுட்டு பாத்திரம எல்லாம் கழுவி வச்சுட்டு வந்து உட்காந்த கரெக்டா உங்க ஓட பேசலாம்னு நினைச்சிட்டுதான் கூப்பிட்டேங்க
ஆமா நீங்க தான் ரொம்ப பிசியா ஆயிட்டீங்க உங்களுக்கு நா எத்த தடவ கூப்பிடறது நீங்கதான் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போன் பண்ணா எடுக்கவும் மாட்டேங்கிறீங்க இப்பதான் கூப்பனணும்னு தோணியிருக்கு உங்களுக்கு
ஆமாங்க என்ன பண்றதுங்க எல்லா பிஸியாத்தா இருக்குதுங்க அப்புறம் துணி கடை வேற வச்சிருக்குறங்களா அதனால கொஞ்சம் அந்த சேல்ஸும் பாக்க வேண்டியதும் இருக்குது
சேரி சேரி சேரிங்க பரவால பரவால்லை நீங் என்ன துணி வச்சிருக்கீங்க எல்லாமே வச்சுப்பீங்களா
அஹ் எல்லா வகையான துணிகளும் வச்சிருக்குறங்க வாங்க நீங்க வந்தா வந்தா குட்டிஸ்க்கு உங்களுக்கெல்லாம் கூட எடுத்துட்டு போலாம்
சேரிங்க கண்டிப்பா வரங்க
அப்போறம் நீங்க எப்படிச்சு சே சீலையா சுடிதாரா என்ன அதிகமா யூஸ் பண்றீங்க
ஆஹ் நா அதிகமா யூஸ் பண்றது வந்து சுடிதார் தாங்க யூஸ் பண்றேன் சேல கட்டிட்டு யாரு இந்த இதுல வந்து போயிட்டு இருக்குதுங்க என்ன நினைக்கிறிங்க நீங்க
உஹ ஆமாங்க இப்ப எல்லாருமே வந்து அதிகமா வந்து சுடிதாரு அந்த மாரிதான் போடுறாங்க சீல வந்து கட்டுறது கொஞ்ச லேட்டா ஆகுது அதனால அதைய கட்டுறதுக்கு அப்புறம் அயன் பண்ணணு அந்த மாதிரில்லாம் பாக்குறங்காட்டிக்கு சேலை இங்க இருக்க எல்லாருமே வந்து சுடிதார் இந்த மாரிதான் போட்டுக்கறாங்க இல்லைங்களா
ஆமாங்க கண்டிப்பா நானே வந்து சேலை கட்டுறக்கே விரும்ப மாட்டேங்க ஏதோ ஒரு விசேஷ டைமு சேரி கன்ஃசல் சரி கட்டணும் அ அப்படின்னா மட்டும் தான் நானு சேரீ கட்டறது அப்படி இல்லைன்னா மித்தபடி நான் பாத்தீங்கன்னா சுடிதார் மட்டும் தான் போடறதுங்க இப்ப வரைக்குமே நான் சுடிதார் தான் போ ட்டுக்கறங்க சேரி கட் கட்ட தெரியீங்க எல்லாத்தும் கட்டி விடுவேன் நானும் கட்டுவே எல்லாமே பண்ணுவங்க ஆன வந்து எனக்கானா சேரீ ஒரு சுடிதாரோட கம்ஃபர்ட் வர மாட்டேங்குதுங்க சேரீ
டுயுங்க திடீர் எங்காச்சும் கிளம்புறோம் அப்படி இனம்னா வந்து சுடிதார் சீக்கிரம் போட்டு கிளம்பிறோம் அதே சேரி கட்டனம்னா குறைஞ்சது நான் நல்லா சேல கட்டனும்னா ஒரு மணி நேரம் ஆயிட்டு எல்லாரும் திட்டுவாங்க உள்ளவ எவ்வளவு நேரம் தான் கட்டற அப்படின்னு வேசுவாங்க அதுக்கு பயந்துகிட்டே நான் சுடிதார தூக்கி போட்டு போய்டுவேுங்க எங்க போறே வந்தாலும் முத்
பரவாலைங்க பரவாலைங்க நீங்களாது எனவன் பண்றதுங்கன்னா இப்ப நீங்களாவது வந்து ஒரு மணி நேரம் ஆகுன்றீங்க நாளா ரெண்டு மணி நேரம் ஆயிருங்க கிட்டத்தட்ட
ஆமாங்க அப்புறம் வீட்டுல எல்லாம் பேசுவாங்களே போங்க அதுங்க இவங்கலாம் வீட்டுல சொல்லுவாங்க போங்க ஒரு மணி நேரம் ஆகு நீங்க எல்லாம் சீலை கட்டிட்டு வர்ரதுக்கு நாங்க எல்லாம் சீக்கிரமா கிளம்பி போயிருவோம் அப்படின்னு பயமுர்த்தி விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்றது இது இவ சீலை கட்டிட்டு இப்ப ஒரு நேரம் சுடிதார் தூக்கி மாட்டணுமா போயிறலாம் அப்படின்னுட்டு ஓடிறது எனங்க இல்லைங்களா
ஆமாங் கண்டிப்பாதான் இப்ப என்னன்னா பாத்துட்டீங்கன்னா நான்னு என்ன பண்ணுவேன் ப்ளீஸ் எடுத்து அயன் பண்ணி எடுத்து வச்சிருவங்க எங்காவது விசேஷத்துக்கு பொண்ணுண்ணா அப்ப வந்து என்ன பண்ணுவன்னா டக்குன்னு எடுத்து கட்டிக்கலாம் இல்லைங்க பர்ஸ்ட் நானும் ரெண்டு மணி
அது அதங்க அதுக்கு நல்லது தணுங்க ப்ரீபில்ட் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னம்னா சீக்கிரமா ஓரளவுக்கு ஒரு மணி நேரங்கறத ஒரு அரை மணி நேரத்துல கட்டிட்டு போயிரலன்னு வைங்க ஆமாங்க கண்டிப்பாதான் அப்புறம் இப்பத்த பிள்ளைக்கு நாமளாவது ஏதோ சீலையாவது கட்டலாம் அப்படின்னு ஒரு மணி நேரம் ஆனாலும் சரி ரெண்டு மணி நேரம் ஆனாலும் சரி ஏதாவது விசேஷத்துக்கெல்லாம் போறதா இருந்ததுன்னா எப்படியோ எவ்வளவு நேரம் ஆனாலும் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம கட்டுறங்க ஆனா இப்பத்த பசங்க உள்ளங்க பாவாட தாவணி கட்டுறதாகட்டும் சீலை கட்டுறதாகட்டும் ஐயோ எனக்கு வேண்டாப்பா இது இல்ல நீங்களே கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுதுங்க இல்லைங்களா
ஆமாங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்கனே எங்க அம்மாவோட சேரில எடுத்து நாங்க பட்டுப்பாவட தச்சு கட்டன காலம்லாம் இருக்குது இப்பெல்லாம் நம்ம கொழந்தைங்களுக்கு வந்து மெட்டீரியல் எடுத்து தைக்க வேண்டியதா இருக்குதுங்க
ஆப் அம்மாவோடைய சேலையில வந்து ரெண்டு பாவட ஜாக்கெட் தச்சு போட்டுக்கிறுங்கனங்க நல்லா இருக்கும் அதெல்லாம் ஒரு காலம் ஆனா இப்பத்த உலவசங்களுக்கு உங்க சீலை எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் நாங்க வந்து எங்களுக்கு புதுசா எடுத்து தைச்சு குடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்புறம் வேணுங்கிற டிசைன்ல தைச்சுக்கிறாங்க அப்பல்லாம் டிசைன்கள் எது ஒன்னும் கிடையாது வேணுங்கிறத நாம அப்படியே வந்து எப்படி தச்சு குடுக்குறாங்களோ அப்படி போட்டுக்கோங்க இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் நாம மா மாடல் மாடலா தச்சு குடுத்தாலுமே புடிக்கறதில்ல இல்லைங்களா
இப்பதான் வந்து ரெடிமேட் வந்துடுதுங்களச்சே யார் இப்ப தைக்குறதுங்க நா லா காலேஜ் போம்போது அங்க போம்போது இ போகும்போது எல்லாம் மெட்டீரியல் எடுத்து சுடிதார் தைச்சு அதுக்கப்புறம் எடுத்து போட்டு போவங்க இப்பல்லாம் ரெடிமேடு் வந்துருச்சு இல்லங்க இப்ப நானே பாத் நீங்கன்னா எடுத்து தைக்கறது எனக்கு ரொம்ப புடிக்கும் ஆனா மெட்டீரியல்ல இப்ப டிசைன் டிசைனா நெறைய வந்துருச்சுங்களா அதனால மெட்டீரியல்லயே எடுத்துட்டு இருக்கதுங்க இப்ப கண்டிப்பா வரங்க வந்து உங்க கடையில கலெஷன்ஸ் பாக்குறங்க வந்து எப்படி இரு
நெ வர் வந்து பாருங்கங்க உங்களுக்கு புடிச்சிருந்தா எடுத்துட்டு போங்க அப்போ பாத்தீங்கன்னா எங்க பாப்பாவே வந்துங்க அவளுக்கு காலேஜ் எல்லாம் சேத்துறோம் அப்படின்னா முதல்லே எல்லாம் நாங்க எல்லாம் இருக்கும் போது சுடிதார் எடுத்து தைப்போம் அதாவது தைக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாளு இதை விட ஏதாவது விசேஷ நாளு இருந்ததுன்னா ஒரு மாசம் கூட ஆயிருங்க தச்சு வாங்கறதுக்கு ஆனா இப்பல்லாம் போனேம்னா கடைல போனா எல்லாமே செட்டவும் இருக்கதுங்க ரெடிமேடவும் இருக்கிறங்காட்டிக்கு பாத்தா இதுல வந்து ஒரு நாலு ட்ரெஸ் எடுக்கறத அதுல ஒரு ஆறு ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதைத்தான் விரும்பறாங்க இல்லீங்களா
ஆமாங்க கண்டிப்பாங்க நானே வந்து பாத்துகிட்டிங்கன்னா ரெடிமேடு தான் எனக்குமே இப்ப புடிக் இதுங்க எடுத்து தைச்சு அதை குடுத்து வாங்கி அதுக்கு தகுந்த லைனிங் எடுத்து குடுத்து யோ போதும் போதும்ன்னு ஆயிடுதுங்க ஆனா பாத்துடீங்கன்னா மெயின்னா நமளுக்கு இந்த மெட்டீரியல் வது எவ் அவ்வளோ நல்லாதா போச்சுங்க எடுத்து நம்ம அளவுக்கு மட்டும் எடுத்து அளவை எடுத்து ஸ்டிச் பண்ணா போதுல்லங்க
விசேத்துக்கெல்லம் போனா இந்த பட்டு சாரீ எல்லாம் கட்டிட்டு போறதுங்கிறது இப்ப நாமல்லாம் வீட்டுல வந்து நைட்டி அது மாரி போட்டுக்குறோங்களா அதா சேலை கட்டும் போது என்னன்னா ரொம்ப வெயிட்டாவும் தெரியுது இப்ப எல்லாம் பட்டு சீல கட்டவே முடியறது இல்லைங்க அப்புறம் ட்ரைகிளீன் கொடுக்க வேண்டியதா இருக்குது நீங்கள்ளாம் என்ன பண்ணுவீங்க
நானும் டிரைய் கிளீனிங் குடுத்துட் தா இருந்தங் அப்பறம் பாத் வந்துடிங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டு எத்தனை தடவ குடுத்து குடுத்து சேலை வீணும் ஆகுதுங்க சிலர் நல்லா பண்ணி தராங்க சிலருக்கு இதான் ஒரு ரொம்ப இதாய் கிரறங்க மோசமாய் கிறாங்க அதுனால என்ன பண்றது நம்மளே வந்து மையில்டான ஷாம்பு இருக்குலங்க அது கொஞ்சம் நேரம் தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு ரெண்டே நிமிஷம் டக்குன்னு எடுத்துரனுங்க டக்குன்னு எடுத்துட்டு நம்மளே கைல கசக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தெடச்சி எடுத்துடுவங்க நல்லா வெயில் இல்லாம காய போட்டு எல்லாம் எத்துருவாங்க அப்படியும் பண்ணுவாங்க இப்ப ரொம்ப காஸ்லியா வாங்கி போ இலங்க காசு குடுத்து ஜாஸ்தியா அத என்ன பண்றதுன்னா வந்து தண்ணி இருக்குல ஈர துணி இருக்குல்லங்க வேற ஒரு சுத்தமான நல்ல துணி எடுத்து அந்த மேல ஷாம்பு போட்டு அந்த தண்ணி நல்லா தொடைச்சு எடுத்துடுறதுங்க தொடைச்சு எடுத்துட்டு அதுல அப்படியே நல்லா தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு தொடைச்சு எடுத்துடுவங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ரொம்ப காஸ்லியான சரி டிரைவர்ஸ்ல குடுக்கது முடியாத பட்சத்துக்குங்க அப்புறம் என்ன பண்ணுவேன் அத வந்து நல்லா காய வெயில்ல காய வைக்காம நெலைல்லயே நல்லா காய வச்சு எடுத்து நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லைங்க அதை வச்சு அதை வச்சு அயன் பண்ணி நீட்டா எடுத்து வச்சிருவேங்க அப்புறம் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போம்போது நல்லாவும் இருக்கும் டக்குனு நம்ம பட்டு சாரீ புல்லா வந்து நம்ம கொஞ்ச நேரம் தான் கட்டுவோம் கொஞ்ச நேரம் தான் வந்து இது பண்ணுவோம் இல்லைங்களா
ஆமாங்க கண்டிப்பாங்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ட்ரை கிளீன் குடுத்தே வாங்கிக்கறதுங்க எனக்கு வந்து அந்த மாரி ஷாம்பும்போட்டு நீங்க சொன்ன மாரி கசக்கருக்கு பயந்துகிட்டே நான் வந்து ட்ரை கிளீன் குடுத்துடுறதுங்க குடுத்து வாங்கிட்டு வந்து அவங்களே ஆயன் பண்ணி எல்லாம் பண்ணி குடுத்தடுறாங்களா அவங்களே ஃபிரி பிலிட்டும் கூட எடுத்தும் கூட அயன் பண்ணி குடுத்தர்றாங்க அந்த மாரி கீழே பாத்தா நம்ம வாங்கிட்டு வந்து வச்சோம்னா அப்பவே வேனாலும் கட்டிக்கிலாம் அந்த மாரி வாங்கிக்கிறதுங்க அது மாரி நான் எது அலாச்சு தேச்சது இல்லைங்க
சரி சரிங்க பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க நானும் ட்ரை கிளீனிங் எல்லாம் குடுக்கறது இல்லைங்க குடுத்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க கிட்டத்தட்ட அப்புறம் இப்பதான் இது பண்ணிட்டு இருக்கோம் அப்புறங்க வீட்டுல வேலையெல்லா முடிஞ்சுங்களா போக
ஆஹ் வேலையல்லாம் முடிஞ்சுங்க அதத்தா எல்லா வேலையும் முடிஞங்க ங்க பசங்களுக்காக இருந்தா வேறங்க ஒரு பனீனு ட்ரௌசர் இந்த மாதிரி எடுத்து கொடுடுத்தடுறம் பிள்ளைகளுக்கும் பார்த்தோம்னா அழகா அழகா இரு கவு அதுல வந்து ந ஐயா பேர் என்னென்னவோ பேர் சொலுறக சொறாங்க அந்த அந்த மாதிரி டிரெஸுகலே எடுத்து போடையல பார்த்தா பிள்ளைகளுக்கு தேணும்ன்னு பசங்களளை கூட அதிகமா நல்லா இருக்குது இல்லலைங்களா
ஆமாங்க கண்டிப்பாங்க புள்ளைகளுக்கு தான் எனக்குமே வந்து பாப்பாதாங்க
சரி
பாப்பாதான் ஆனா அவளுக்கு பாத்துட்டீங்கன்னா கவுன் அழக அழகான கவுனு கடைக்கே இப்ப போனனாலுமே அவளுக்கு வந்து அழக அழகான கவுனு அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இப்ப எவ்வளவோ வந்துருச்சு இல்லைங்க
ஆமா ஆமாங்க இந்தந்த முதல்ல பையனுங்க அவனு கூட்டிட்டு போனா எங்க போனாலும் பேண்ட் ஷர்ட்ட் இதுதான் எடுப்புோங்க இப்ப ரெண்டாவது பாப்பா வந்ததுக்கு அப்புறம் மட்டீங்கன்னா அவளிட்ட மித விதமா எடுத்து போடுறது ஆசையா இருக்குங்க புள்ளைகளுக்கு எடுத்து போடுறதுக்கு
ஆமா கண்டிப் இருப்பாங்க அப்புறம் பாார்த் பாத்துட்டீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் மாடல் டிரெஸ் போட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாப்பா
சரிங்க சரி வாங்க ஒரு நாளைக்கு கடைக்கு
ஆஹ செரிங்க கண்டிப்பா வரக
ஆ
அ செரிங்க வெக்கிரங்க